ஹலோ
ஹலோ அ சொல்லுங்க தோழி சாப்ட்டாச்சா நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங்க சிஸ்டர்
ம் சாப்ட்டாச்சா
சாப்ட்டாச்சி நீங்க சாப்ட்டீங்ளா
சா என்ன ஸ்பெஷல் சா இட்லி ஆஃப்டநூன் வெச்ச சட் சாம்பாரு சட் னி தக்காளி சட்னி ஒண்ணு வெச்சே வெச்சி சாப்ட்டாச்சி நீங்க
நா இப்ப நைட்டு சப்பாத்தி சாப்ட்ட
தொட்டுக்க
அ இது பச்ச பயிறு
பச்ச பயிறுல என்ன சிஸ்டர்‌ செய்வீங்க
பச்ச பயாறு சும்மா தாளிச்சிட்டு சப்பாத்தி கூட சாப்ட்டுக்குவோ இல்ல இல்ல சும்மா வேக வெச்சி தாளிச்சிட்டு சப்பாத்தி கூட அப்டியே சாப்ட்டு
செரி செரி
ம் நீங்க எம்ப்ளாயா இல்ல வீட்ல இருக்கீங்ளா
ஹவுஸ் வைஃப் தா சிஸ்டர்
அ ஓகே ஓகே உங்களோட ஹாபீஸ்ஸு ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவோ ஃப்ரீ டைம்க்காண்டி வெயிட் பண்ணுவோ
அவ்ளோ வேல இருக்குன்னு சொல்றீங்ளா
ஆமா இருக்கு ஒரு பைய இருக்கா சின்ன பைய சேட்ட சேட்ட சேட்ட அ ரொம்ப சேட்ட பண்ணுவா அவன கண்னு இப்பதா தூங்கியிருக்கா தூங்கவு தா வீடே அமைதியா இருக்கு
அ அ
செகண்டு ஸ்டேண்டட் படிக்கிறா
ஓகே
ம் நீங்க சிஸ்டர் சாப்ட்டா அதா ரெடி பண்ணிட்டீங்ளா சாப்பாடுலா செரி செரி எது ஒர்க் போலையா
இல்ல வீட்டுலதா இருக்க ஒர்க் ரிசைன் பண்ணிட்ட வீட்டு்லதா இருக்கே
சேர் சேரி பசங்கள பாத்துக்கணுனு இருக்கீங்ளா
இல்ல இல்ல அந்த அந்த மாரிலா
சேர் சேரி
ம் நீங்க உங்க ஃப்ரீ டைமு அப்டியே உங்ளுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைம் கெடச்சா என்ன பண்ணுவீங்க எதாவ்து து ஸ்டிச்
ஏது ஸ்டிச்சிங் அந்த மாரிலா பண்ணலா அதுக்கெல்லா பொறும இல்ல எனக்கு
ஓகே
வந்து ஊசியில நூல் கோர்க்கணும்னா எனக்கு வந்து ச தூரப்பார்வ தெரியு கிட்டப்பார்வ வந்து தெரியாது அதனால அதுக்கெல்லா கொஞ்சோ கஷ்டோ சிஸ்டர் அதனால கண்ணாடி போட்டா போடணு போட்டுகிட்டே இருக்கணு கண்டினுஸா அதுக்கு பயந்தே அ கொஞ்ச நாளு அப்டி போடாமலே இருந்தம்ன்னா சரியாயிடும்னு இருக்காங்க அதனால அப்டியே வி விட்டாச் அதெல்லா அதெல்லா பழகணுன்னா நமக்கு ஆகு யுல்லயா நல்லா கண்ணு தெரியணு மொத வேற என்னத்தையு புடிச்சிட கூடாது அதுனால
ம் ஓகே ஓகே சிஸ்டர் எதாவ்து பங்ஷனு அந்த மாரி உங்ளுக்கு ஏ பெஸ்டிவல் புடிக்குமா இல்ல எங்கனா வெளிய போறது புடிக்குமா என்ன மாரி உங்ளுக்கு
பங்க்ஷன்னா ரொம்ப புடிக்கு நல்லா கலர் கலரா ட்ரெஸ் போட்லா மொதல்ல பங்க்ஷன்னா நம்ம வேல செய்ய வேண்டா
அ
ஸ்பெஷ உண்மையா எல்லா விருந்தாளில்லா வந்துருவாங்க கெஸ்ட்லா அ மொத அம்மா அப்பா வந்துருவாங்க வந்துட்டாங்கன்னா முக்கியமா நம்ம பசங்கள பாத்துப்பாங்க பாத்துக்கிட்டாலே நமக்கு பாதி பிரச்சன முடிஞ்சது சமையல் கூட நம்ம சமையல் கூட நம்ம பண்ணிக்கலா அவைங்கள பாத்துக்கிட்டு சாப் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு வெச்சுக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்ல ஜாலியா நம்ப இரு இருக்லா சமச்சமா கால் மேல கால் போட்டு உக்காந்து அவனுக்கு ஊட்டிட்டு நம்ம சாப்டோமா அப்டின்ட்டு இருந்துரலா எங்க இப்ப பெரியவங்கல்லா நம்ம கூட இருக்கிறதே கெடையாது
ஆமா இப்ப அவங்களுக்கு பிரைவசின்னு தேவப்பட ஆரம்பிச் சு இன்னொன்னு என்னன்னா அவுங்க புல் டே ஒர்க் மீன் இவ்ளோ காலமா ஒழச்சி வளத்தி இவ்ளோ தூரத்திக்கி கொண்டு வட்டாங்க இப்போ மறுபடியு வந்து நம்ம கே வேல செய்னுனா அவுங்குள்குனு ஒரு ஸ்பேஸே இல்லாம போய்ரு இல்லைங்ளா
அவங்கல்லா இருந்தாங்கன்னா ப்ரச்சனயே இல்ல சிஸ்டர்
இருந்தாங்கனா ப்ரச்சன இல்லதா பட் அவங்கள்கு இங்க வந்தாலு
ஒப்படஸ்டு நா வந்து இங்க போய்ருவே வேலைக் போய்ருவேன்
ஓகே ஓகே அ அது ஒர்கிங் உமன் சார் கண்டாவீக் வேணுதா அப்டி யாரு இல்லாத டைம் மீன் வேலைகி எங்யு போலனா நம்ப வேலைய நம்பளே செல்ஃபா பாத்துக்கறது நல்லதாதா தோணுது ஏனா அவுங்க இருக்குற வரியா அவுங்களே நம்ப வீட்ல எல்லா விஷயத்தியு டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்கனா ஒரு கட்டதுகு மேல அவுங்க நம்ம கூட இல்ல மொத அந்த ஆ அந்த விஷயத்தலா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம் ரொம்ப நம்ப வந்து ஸ்ட்ரகுள் ஆவோ
அது உண்ம இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்ளா கொஞ்ச நாள் கூட தாங்க கொஞ்ச நாள் வந்து எ மாமி யார் கூட அதுகப்றோ பாத்தா எ பைய யார் தா அவுங்க இருந்தப்பபறோ டா கொஞ்சோ இந்த அரகண்டாதா இருந்தா செல்லொ குடுத்து வெச்சு இது பண்டாங்க இப்ப பாத் தா தட்டி தட்டி வெச்சு இப்பதா ஓரளவு தெளிவாயிருக்கா
ம்
என்ட இது பண்ணா பண் ம் நம்மளால எதுத்து அடிக்கவு முடியாதா
முடியாது ம்
ம் எ பிள்ளைய எப்டி அடிகலா அப்டி சொல்லிருவாங்க செரியா நா அதுக்கு பயந்துட்டே சரியாய்ரு சரியாய்ருன் சொல்டோம்னா அவுங்களே கெளபி போய்டாங்க சொந்த ஊருக்கு போய்டாங்க சொந்த ஊருக் வீடெல்லா கடக்கு நாங்க அங்யே போறோன்டு போய்டாங்க
ஓக்கே
இப்பதா கொஞ்சோ பீஸ்ஃபுல்லாருக்கு லைஃபே நீங்க சிஸ்டர் நானே பேசிட்ருக் கே நீங்க
சிஸ்டர் க இன்னோனு இது ங் நீங்க சொன்ன மாரிதா பெரியவங்க கூட இருந்தாங்னா நம்ளுக் கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க பட் அவங்களே நம்பள எல்லா விஷயத்தியு டக்கேர் பண்ணிகிட்டாங்கனா ஒரு கட்டத்துல இப்ப எதார்தமான ஒரு சுச்சுவேஷன் இன்னொரு எமர்ஜென்சியோ இல்ல எதோ ஒன்னு ஒர் ரீ சன்காக அவுங்குள்கு தன்னோட சொந்த ஊர்களுக் போணுங்கற ஆச வந்துருச்சுனா அவுங்ள நம்ம ரொம்ப கஷ்டமாய்டு
ஸ்டாப் பண்ணவா அவுங்க நம்மட்ட கேக்கறதே இல்ல
ஆமா கேகவு மாட்டாங்க அவுங்க கிளம்பி போய்டதுக்கு அப்புறோதா எல்லா விஷயத்தியு அவ் ங்கிட்டயே கே எங்கிட்ட தனியா விட்டுட் போன ஒரு ரெண் ஒரு வாரொ நா அப்டியே ஸ்டக்காய் நின்றுவிட எ து எப்ப பண்ணு என்ன பண்ணுங்கற்தே எனக் தெரியாம இருந்தது அதுனாலயே எனக்கு தெரிதோ தெரிலையோ எ விஷயத்த நானே செல்ஃபா பண்ணிகணு எல்லாரு எல்லா டைமும் நம்ப கூட இருக்க மாட் ம் நானே கொஞ்சோ கொஞ்சோமா கத்துகுட்டே இன்னொன்னு பெரியவுங்க யாரையு நா தொல்ல பண்றது இல்ல
ம் ம்
அவுங்குள்குனு ஒரு அப்றோ ஃரீடம் இல்லாம போய்டு
டி குடுத்துட்டீங்க
ஆமா
ம்
ஜம்னு போய் அவுங்க வாழ்கைய கொஞ்சோ நாள் ஓட்டு ஏ பாத்துட்ருக்காங்ளேன்டு ம்
ட்ட
பஸ் வள்கதுல எத எதெல்லா ஸ்ட்ரகுளா ஃபீல் பண்றீங்க
சாப்புறது இல் சாப்பாடு பண் இல்ல சாப்பாடு நம்ம என்ன குடு த்தாலு வேண்டா சாப்பாடு சிஸ்டர் சாப்பாடு கேக்குதா சாப்பாடு எமே என்ன குடுத்தாலு பிடிக்காதுன்றவா
ம்
இது வேண்டா அது வேண்டா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சப்பாத்திக்கு அது வச்சு சாப்ட்டோனு இவன்ல்லா சிக்கன் கிரேவி இருந்தாதா சாடுவா ஏ பையன்ல்லா சிக்கன் கிரேவி இருக்கணு இல்ல பன்னீரு ஆ ஆமா பன்னீரு இது மாசல்ல நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப் அப்பில்லா நானே சாப்ட்டது கெடையாது பச்சை பேரு வந்து வீட்ல அவிப்பே அவிக்கும் போதே ஐ பச்ச பயிரான் பயந்து ஓடிருவாங்க
ஓகே
எல்லாருமே ஆ ஹைஜீக்கா சாப்பலா அப்டின்னு சொன்னா கேக்க மாட்டாங்க
ஓகே
ம் ம்
கொழம்புல மசாலாவா ஆட் பண்ணி ஆட் பண்ணி சாப்பறதுக்கு இப்டி வெறு பயிரா வேக வச்சு தாளிச்சி அது கூட சாப்
அதெப் டி அதல்லா சாப்ட்டா இது குருமான் வைங்க ஊர போட்டு நம்ம சாப்ட்டுறோமா ஒரு இல்ல நா சொல்றே அச்சன்னா ஒரு அஞ்சு சப்பாத்தியோட முடிஞ்சிடு நாரா ரெண்டா அவங்க ரெண்டு முடிஞ்சிடு இது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாரி போட்டீங்கன்னா வயிறே நெறையாது ஆமா சப்பாத்தி சுட்டுக்கிட்டே அடுப்படியிலயே இருக்க வேண்டியதா
ம் ம்
வேற சா இனிமதா ரெடி பண்ணமா ரெடி பண்ட்டீங்களா
இ சாப்ட்டாச்சு
சேரி சேரி அப்ப தூங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்ருக்கீங்க
ஆமாங்க சிஸ்டர் சரி இத முடிச்சுட்டு தூங்கிரலா அவரு ஈவினிங் ஆ ஆ
சேரி சரி
முடிச்சாச்சு முடிச்சாச்சு அதனால சேரின்ட்டு இத முடிச்சுட்டு தூங்கிறலா அப்டின்னு சொல்ட்டு வெயிட் பண்ணிட்ருக்கே
சேரி செரி ஆ மார்னிங் என்சிங்கன்னா பழையபடி ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட்டாயிடு
ஆமா அகென் பேக் டு கிச்சனுங்கற மாரி எந்தச்சு கிச்சனுகு போனு அது இது ப பும் மறுபடி எல்லாத்தையு ரெடி பண்ணு மறுபடியு வீட கிளீன் பண்ணு இப்டியே ரொட்டீன்
சாலே பயமா இருக்கு என்ன சமைக்கனு
ஆமா
இன்னைக்கு என்ன சமைக்க ஏ பையனுக்கு என்ன பிடிக்கு நம்ம பண்ணம்னா இது வேண்டா அப்படின்றா இது வேண்டா அது பண்ணு இது வேணா அது பண்ணு அப்டின் சொல்ட்டு அந்த இதுலயே போயி புடிக் எமா புடிக்காத உனக்கு அப்டின்ட்டே இருந்திடறது உங்க பசங்கல்லா எதுனாலு சாப்ட்டுப்பாங்ளா
இல்ல இன்னு எனக்கு பேபி இல்ல
சேரி சேரி சேரிங்க
ம்
அ பிரச்சனையே இல்ல
ஆமா
சமையல் பண்ணவேதா எதாவது ஆரிய ஒர்க் எது கத்துருக்கீங்ளா
ஆ ஆரிவொர்க்கு போடுவேங் சிஸ்டர் ஓரளவு மின் என்னோட டுரெஸ்க்கு நா போட்டுக்குவே
சேரி சேரி
ஆ
வெளில குடுத்துதான் பண்ணுவான் வெளில குடுத்தோ வைங்க ஒரு இதுக்கு நார்மலா கைல பண்றதுக்கே எவ்ளவு டூ தௌசன் இந்த கைல மட்டு அந்த இது வெக்கிறதுக்கு படிக்கணுனு ஆசதா
ம்
க்காது எனக்கு அதனால படிக்கல ஆரி வொர்க்லா ஃப்ரீயாவே சொல்லி தந்தாங்க போர்ல்லா ஃப்ரீயாவே சொல்லி தந் தாங்க எங்க ஊர்ல ஒரு இன்ஸ்டியூட் வெச்சு ஃப்ரீயாவே சொல்லி தந்து சர்டிஃபிக்கேட்டு தந்தாங்க ஆனா என்ன காலேலுந்து சாய் ந்தர வரைக்கு அங்கேயே இரு
சேரிங் சிஸ்டர் பாப்போ நாம ஓகேங் சிஸ்டர் பாப்போ பாய் ம்